சொல்லு
டேய் அது என்ன கிளாஸ் நா அட்டன் பண்ணியே ஆகணுமா
ஆமா
டேய் நீதாண்டா சொன்ன இதல்லா அட்டன் பன்லனா ஒ
ஆ ஆ சேரி நா அப்பறமேட்டு நா கிளாஸு அ அட்டென்ட் பண்ண சொல்ராங்க ஆஹ ப்ரோப்ளம் ஸ்டேட்மேன்ட் அதெல்லாம் வாங்கியாச்சு
யாரு பேசுறது சாரா
ஆமா
தெலுங்கா இங்கிலீஷா
தமிழ்லாம் இல்லை இங்கிலீஷ் ஹிந்தி
அஹ் ரொம்ப டென்ஷன்லகுதியோ உமசாதால
சேர் சேர்
ஆஹ் இப்ப ப்ராஜெக்ட் முடிச்சுட்ட சந்தோஷத்துல இருப்ப அங்க போனோனே ப்ராஜெக்ட் எப்டி பண்ணகூடாது பா அப்டி பண்ணும்னா டென்ஷன் ஆகும்
அதுவும் கன்பார்ம் ஏதுவும் நடக்கண்டன்னு தோணுது
ம்க்கு அது நடகாமருந்தா நல்லா இருக்குன்ற பாக்கலாம் இனா வேல்டெக்கா இது நம்ம விஜயராகவன் சார் மாதிரி விட்டு போறதுக்கு
சேர் சேர்
நோண்டி நோண்டி கேட்பாங்க பார்த்துக்கோங்க
உம்
இந்த மாதிரி ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க சேத்துவுடலாம் பாத்தா ச நேத்து அன்னைக்கு படம் பாத்துட்டு வந்தா அதுக்கத்துன்னா சொன்னா ச்சேரா என்ன சேத்துவுறான்னா
உம்
ஆஹ் அதுகடுத்தது ச்சேர் நான் சேர் ஃபோன் பண்ண ஆ ச்சேர் வீடியோ அம்ச்சுறன்னா வீடியோவு அனு ப்புச்சு உட்டேன் சரி பண்ணிட்டுவாகன்னு பாத் தா ஃபோனு பண்ணா ஃபோன் எடுக்கல புள்ளய பாரு என்னஆனானு தெரியல சந்தோஷ் வேலைக்கு போய் நின்ட்டா அது ஏன் நின்னானே தெரியல என்னா முக்கியமான வேல எதனா இருக்குதானு தெரியல டா அவனுக்கு
சேர் சேர்
நீனா என்ன பண்ற வீட்ல சும்மா இருக்கியா கிளாஸ் அட்டென்ட் பண்றியா
நல்லா வச்சுகங்க
லேப்டாப்லயா அட்டென்ட் பண்ற
உம்
எதுப்படிக்கல
வெறுப்பா தா இருக்கேன் நா உன்ன
ஆ இப்போ நா கூ தா கரஸ்ல டிகிரி போடப்போற அவ்ளோதா எனக்கு கூட ஆன்லைன் கிளாஸ்தாண்ணா
ம் என்ஜாய் பண்ணு
ஆ
என்ஜாய் பண்ணுங்கன
ஏய் இது ஆன்லைன் கிளாஸ் என்ஜாய் பண்னோ ஐ போடா அது எப்டி இருக்கும் தெர்ல
எப்பா எனக் தெரிஞ்சு இந்த சமஸ்டர் பீஸ்ல எல்லா எப்டிலாம் இதுபது ஒரு வருஷத்துக்கு பீஸ் அப்டியே கட்டணும்னு எனக்கு தெரிஞ்சு போயிட்டு அட்மிஷன் ஆ போயிட்டு அட்மிஷன் மட்டும் லாக் போட்டாப் அப்றோ போய்டு
போய்டுவண்டு
அட்மிஷன்லா பண்ணுட்டு வந்தோல அட்மிஷன்னு ஓபன் பண்றாங்களா அது மட்டும் இது பண்ணிட்டு வந்திறனும் அது எல்லா கட்டினா பொன்னோடோ நா சொல்ற
ஆமாம்
ம் ம் லூப்பையா அது இதுல போ சொல்ல ஏதோ பையபில்டிங்ல போற மாரிக்குது
ஆமா பழைய காலத்து பில்டிங் எல்லாமே
ஆ
எல்லாமே பழசு இல்ல
ரொம்ப பழசு டா அது டே
ம்
கூட பண்ணலாம் பிரச்சன இல்ல
நானூறு அடி போயிட்டேன் நல்ல கூடருக்கேன் பழைய கத்திறாக்கத்திரம்ல்லாம் ஆமா பழைய கத்திரமா இருக்கும்பாக்க
ஒன்னா ரெகுலரா போறது எப்டின்னு தெர்ல நா காஸ்ல எப்டி போயிட்டு வந்தன் இப்டி ரெகுலர் நல்லாருக்ன்னு நெனைக்கேன்டா எனக்கு தெரிஞ்சு
ஆங்க ரெகுலரும் மோசம் தா நா கிளாஸ் ரூம்லாம் பாத்துட்டு வந்துட்டேன்
ஆ எதுக்கு டிகிரி போடுறதுக்கா
ம் நாங்க அவ ரதி போனா அவா சொன்னா இங்க மெட்ராஸ் யுனிவர்சிட்டி வே பாம்
ஆ டேய் அதுக்கிழ இங்கென்னது
ஆ நம்ம நம்ம கிளாஸ்ரூம்குள்ள போனாலே வாட அதிகமாச்சா அந்த மழ கட் நாத்த வாட அப்டி அடிக்குன்டா
ம்
பழைய காலத்து ரூம்குள்ள போனா அப்டிக்கான ஸ்மெல் அப்டியே இருக்கின் டெஸ்ட் அதிகமா இருக்கு ஆனா
நா என்னா பண்ண போது எக்ஸாம் மட்டுந்தா போய் எழுதப்போறோ
ம்
ஏ இல்ல என்ன கோடிங் கிடைய என்ன கோடிங் போய் போடுணுமா அதெல்லா கெடையாதுல்ல
நான்லா கெடையாது
எத் எழுதுறது மட்டுதா
ம் இது லே லேப்பு
லேப் இக்குதா
ம் இருக்கும்ல லேப் இல்லாமயா அவங்கள சி இதுல்ல நீ எம் பி ஏ தான நா எம் சி ஏன் நெனச்சுட்ட
ஆடா இப்டி சொல்ற டேய் அ ஐயோ ஐயோ யோ சப்ணிட்ட போன மியா எம் சி ஏனா நா கரசுலயே போட மாட்ட அப்பேய் அது போய் போட சொன்னாங்க எம் சி ஏ போட்டு தான் அ அதனால வந்து அது எம் சி ஏ போடது தல வலிடா அப்பாயே ரெகுலர்ல வேனாப் போடலா கரஸ்ல போட முடியாது து ஆ மாசோ அவ இருவதுரூபா கட்னு அவ்ளோதா
ம்
மத்த எந்த இது லு ஷுட்டு தெரியுல்ல ரூஃப்பு நாலு ஷீட்டு போடனுமே வீட்டுக்கு வீட்டுக்கு ஷீட்டுப் போதம் பாத்தியா அது எங்க சைடுல எவ்ளோ இருந்தான் தெர்ல ரொம்ப லாங்கா இருக்குது அது எப்புடி பண்ணுவாங்கன் தெர்ல
ம் ம்
சின்னதா ஆனாலும் சைடுல ஒரு பாத்ரூம் மாரி காட்டுறோ கொஞ்சோ மீடியமா ஒரு ஸ்டோர் ரூம்மு ஒரு பாத்ரூம்மு
ம்
போன்னு அதுக்கு வருவானுங்களா என்னன்னே தெர்ல
ஆ
வந்தா கரெக்டா இருக்கு டெலிவரி போன் பண்ணி கேக்கணு எதாவது போன் பண்ணி கேட்டு போட்டனா சூப்பரா இருக்கு பக்காவா இது எவ்ளோ வந்தான் தெர்ல இது குறதல டேஃப்
ம்
ஒருவேளை இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது வந்து அளவு எல்லாம் எத்துன்னு போயிட்டு இவுங்க இது பண்ணி ஏத்துன்னு வருவாங்களா இல்ல எப்படின்னு தெர்ல ஆனா
ம்
அவுங்கத்த வந்து அவனுங்களே வருவானுங்க அளவு எடுப்பானுங்க எத்துன்னு போய்ட்டு எல்லாத்தையும் பொருள் எத்துன்னு வந்து வச்சுருவாங்க எத்து பேமெண்ட் அனுப்பாங்க ஏதோ மொத்தமா ரெடி பண்ணி குடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிடுவாங்க
ம்
ஆ அது எப்படின்னு தெர்ல இல்ல கேட்டுப்பா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஆள் இருந்தா கூட ஓகே வந்து பாத்துட்டு எல்லாமே எல்லாமே இது இது பண்ணிட்டு நீங்க வந்து எல்லாமே டிவைஸ் எத்தனை வந்து பேமெண்ட் பேமெண்ட் பண்ணிடலாம் இருப்பாங்க
ஆ
வந்து போறதுக்கு அவுங்க காசு தரும் ப்ரோ நம்ம அவுங்க தருணுமா நம்ம தருணுமா தெர்ல
சிஸ்
அதாவது எவ்ளோ தெர்ல டுவெண்டிபை்கே ஆசா கூட பரவால்ல டுவெண்டி பைவ்குள்ள ஆகுன்றாங்க
ம் ம்
அடுத்தது பாத்ரூம் ஒன்னும் ஃபுல்லா ரெடி பண்ணல பூசு வேலை பண்ணும் பாத்ரூம் சைடுல டைல்ஸ் ஒ ட்டணும்அந்த பாத்
எப்படியும் வந்துரும் மச்சான் அப்ப ஐம்பது கிட்ட இருந்தேன் ஐம்பது எழுபது கிட்ட இருந்தேன்
ஆம்பது வந்துரும் அம்பது வரரெண்டு அம் இப்ப மினிமம் பாக்குறேன்
எங்களுக்கே இங்க எழுவதுக்கிட்ட வந்துச்சு
ம் டைல்ஸ் எல்லாம் போட கூடாதுல ஃபுல்லா கீழ
ம்
டைல்ஸ் போடறத இல்ல சிமெண்ட் போட்டு தளம் வச்சிருவாங்க வந்ததும் க டைல்ஸ் போட்டாதே ரேட் அதிகமா போயின்னே இருக்கும் டைல்ஸ் கட் பண்ணுட்டு வா டைல்ஸ் கட் பண்ணுட்டு இது பண்ணப்பேன் டைல்ஸ் அந்த ஸ்டோர் ரூம் தானே எப்பன தானே யூஸ் பண்ண போறேன்னு வுட்டேன் அதே பேர் வீட்லை இங்க வீ ஓ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வீட்ல டைல்ஸ் போட்டுருந்தேன்ப்பா
ம்
வீட்ல டைல்ஸ் போட்டா கரெக்ட்டா இருக்கும் அதான் பண்ணும் என்னா தான் பண்ற ஆன்லைன்யா சார் பண்ணிங்க மாடு போய் முட்டலையா மாடு ஆடு
அதெல்லாம் பாத்து வித்தாச்சு மச்சா மனசு மாதுதா அ அடுத்த வாரோ காலேஜ்க்கு வரலானு தோணுது
ஓ இஷ்டன் டா
ம்
ஓ இஷ்டோ நா அதா சொல்ல முடியு
ம்
எப்பனா வா அ
இந்த இன்னிக் காலேஜ் ஓப்பன் பண்ணி க எங்கள கேட்கணு என்ன நடந்துச்சி என்னென்ன சொல்றாய்ங்கன்னு
ஃபோன் பண்றானமா ஆ ம் இங்க வந்து நாளைக் கெழம்பி போனு
ம்
அவ்வோளோ
சே புதகழம களம்பலா புதங்கழம காலேஜ் போனா புத வியாழன் வெள்ளி மூன் நாளைக்குத்தா போபோனா அப்பிடி ஒரு மனசு தோனுது இங்குதுந்வர் த முனே நாளைக்கு இருக்
ம்
ம்
சேரினா நேத்து உமன்ஸ் எப்பிடிய தோத்துட்டாங்க பாவு
இரு இரு எப்பிடி டாப் டூலதான இருக்காயிங்க
சவுத் ஆஃப்ரிக்கா ஏனோ பேச் தோத்துக்குது பிரச்சன இல்ல ஆனா இந்த த்தோ அவுங்குனு மேட்ச் எதுனா தோத்தா பத்தால்ல
அவ ஒடுமேட்ச் தோத்தாங்க வெளியே சவுத்தா ஆஃபிரிக்காலா
ஆ இந்தியா
இந்தியாக்கு அடுத்த மேட்ச் ஜெயச்சா ஒரு மேட்ச்
ஆஸ்தேலியா எவ்ளோ மேட்ச் இக்குது அவளதா போலியே
ஆமா அதா எல்லாமே இந்தியா ஜெயிச்சான்ன குவாலிஃபை ஆக்க ஈசி ம்
அவ்ளா பாகிஸ்தான் டாட்டவா
என்னது
பாகிஸ்தான் டாட்டாவான்ன
ஆமா பாக்கிஸான் வெளிய போயிச்சி அது அவ்ளோதா
சவுத் ஆஃப்பிரிக்கா இந்தியா சில ஒன்னு எவ்ளோ போ ப் ஆமா ஜெயிது பாரு நூறு ரன் வித்தியாசத்துல இல்லய ஒன்பது விக்கெட்டு வித்தியசத்துல அந்த மாரி தானே ஜெயிப்பானுங்க
நம்ம ரன்ரே பிளஸ் பாயிண்ட் அதுவர ரெண்டு மேச்சுமே ரீச் ஆக கம்பல்சரி
இது சவுத் ஆ இது வீட்டாந்து பங்களாதேஷ் ஓகே
பெங்களாதேஷ் அடிக்கலாம் பெங்களாதேஷ் அடிச்சாலும் சவுத் ஆப்பிரிக்கா விட்டு குடுக்காது
சவுத் ஆப்பிரிக்காயும் சவுத் ஆப்பிரிக்கா யாராவ கூட மேட்சக்குது
ந நெதர்லாந்து பங்களாதேஷ் மட்டும் தா இருக்கு சவுத் ஆப்பபிரிக்கா இருக்கு
அவங்க ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டானுங்க தெஞ்சா அச்சவாங்க டா டே இந்தியா மூணு மே ஜெய்க்
ம் ஆஸி ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தது பங்கம்மா இ
ம்
அறுபத்தி எழுநூத்தி அபத்தி நாலல போய் எனங்கி விச்சயம இருக்கு இந்தியாவுக்குல்லான் கஷ்டம் இருப்ப
செரி இந்தியா இன்னும் டூ ஹண்ட்ரெட் யா இந்தியவோ ஜெயிச்சிருப்பாங்களா
ம்
அவன் டீம்ல பாத்தியா லட்ச எண்பத்தி ஒண்ணு
அந்த சைடு குரூப் எப்பயும் போல தா இருக்கு குவாலிபய் ஆயிட்டாங்க இன்னும் குரூப்பு குவாலிஃபை யா தினேஷ்
ஆ
இன்னொரு குரூப்பு குவாலிஃபை ஆயிடுச்சு
காலு காலு
முன்னாள் சாம்பியன்ஸை பத்தி விடுறாங்க
இங்கிலாண்டா
நியூஸ்லாண்டு ச நியூசிலாந்துல முன்னாள் சாம்பிய னு
ஆ
அவங்க டேடி வெளில போறாங்கன்னு நினைக்கிறேன்
அது மாறி மாறி போயினே இருப்பாங்க
ஆஹ் அங்க இங்கிலாந்து மூணு வெஸ்ட் இண்டீஸ் மூணு ஜெயிச்சுட்டு மூணு மூணு
இங்கிலாந்து மூணு வெஸ்ட் இண்டீஸ் மூணா
இந்த இத பாவி பையலங்க ஒரு கால வச்சுட்டாங்கய இன்னும் ஒரு மேச் ஜெயச்சாலே போதும் அந்த இதுலயுமே
அப்டிலாம் இல்ல ப்ரோ ஒமென்ஸ் கரெக்ட்அ தான் வெளையாடுட்றாங்க இந்த பௌலிங்ல ஆடல அதான் ப்ரோ பிரச்சனை
உம்
பேட்டிங் இது ஆனா பவுலிங் ரொம்ப கஷ்டம்டா நம்ம இந்தியா கிட்ட ஸ்பின்னெர்ஸ் கூட பர்ஸ்ட் பௌலிங் தான் இடிக்குதே அது மட்டும் சரி பண்ணாக கரெட்டா இருக்கும் பவுலிங்ல யார எத்துக்கும் தெரியல அதனா பௌலர்ஸ் என்ன புது போல பௌலர்ஸ் என்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்
எஸ்
னடா பாஸ்போர்டு உங்க டீம்ல ஆகுது ரெண்டு பாஸ்பர்டு கொண்ட கனா
ஆமா
ஸ்பின்னர்ர் வச்சு தான் உன்னவஓடி தாங்க பாத்தே இல்ல பஸ்ட் ஸ்டார்ட்ங்ல இருந்தே உஹம் உம் உம் ஏன்னா நெக்ஸ்ட்டே இந்தியாவில் போலயா
புரியல
காலேஜ்ல என்ன ட்ரிப்ல என்ன பிளான் பண்ணலடா
இல்ல இல்ல
ஏன் அ
ஏன் ட்ரிப்பு நல்லா இருக்கது பிடிக்கலையா
என்ன
நான் நல்லா இருக்கது பிடிக்கலையா ட்ரிப்னு சொல்லி காசா கேடப்பாங்க
என்னடா சொல்றா கம்மியான ஒரு நாள் வண்டர்லா அந்த மாதிரி கேட்க மாட்டானா
ஆஹ அதுவும் தெரில மச்சான்
ஐவிலாம் கெடையாதா பா உனக்கு
ஐவி உண்டுன்னு நினைக்கிறேன் எப்பன் தெர்ல ஆனா
நம்ம காலேஜ்ல எப்படிய போயிட்டு வந்து இருக்கோம்
உஹம்
ஆஹா ஈஸியா யா சொல்லுவீங்க
நம்ம ஒருவட்டி போனோம்மா ரெண்டுவாட்டி போனோம்மா ஐவி
ஒரே வாட்டி தான் போனோம் நம்ம ஒன்னா வாட்டி வந்து இது